ஆ நலமாக இருக்கிங்களா
நலமா இருக்கே நீங்க நலமா இருக்கிங்ளா
ஆ எல்லா நலமா இருக்கோ
என்ன பண்ணிட்ருக்கிங்க
இந்த உக்காந்து வீட்ல ஒ சாப்படுறதுக்கு ரெடியாயி ஆயிட்ருக்கு ம் நீங்க சாப்ட்டாச்சா
தோழரே ஆ இனிமேதா தோழரே
சொல்லுங்க
முந்தைய பதிவுல நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் வா வாகனங்கள
ஆமா அத பத்தி பேசுணோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர பத்தி ஆ
அத பத்தி நம்ம இப்ப வந்து பேசுவோ
ஆ ஆ
இப்ப எதோ பெட்ரோல் வாங்கணும்னா சொல்லுங்க
ஒவ்வொரு ஒ கம்பெனி பிராண்டுக்கு ஒவ்வொரு மாரியா சிஸ்டம் இருக்கு அ வேக அதனுடைய ஆயுள் திறமை அந்த மாரி குடுத்திருக்காங்க சில வக எலக்ட்ரிக் பைக்கெலா அஞ்சு வருசன் வாரண்டி குடுக்கறாங்க ஆமா இப்ப நா வாங்கி கு டுத்துது வந்து ஒரு வருஷந்தா குடுத்துருக்காங்க ம் ஒரு வருஷந்தா குடுத்துருக்காங் இ எம் ஐ எல்லா எது கெடையாது கேஷ்தா கட்டணு இது வந்து நாப்போ முப்பத்தி எட்ருவா ப்ளஸ் எல்லா நாப்பத்தி ரெண்ட்ருவா வருது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கல்லா சேத்து அதே ஒரு எழுவது எழுவத்தஞ்சு ரூவாய்க்கு வாங்குனம்னா இஎம்ஐ பண்ணி வசதி பண்ணி கொடுப்பாங்க அது வேரண்ட்டி கொஞ்சம் கூட ரெண்டு வருஷம் வேரண்ட்டி மூணு வருஷம் அந்த மாரி கொடுப்பாங்க கொஞ்சம் டபுள் பேட்ரி கொஞ்சம் நல்லா இருக்கும் வண்டி வெளியில நம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரலாம் அந்த மாரி இருக்கும் ஆ சொல்லுங்க நீங்க என்ன ஐடியாவுல இருக்குறீங்க
நான் வந்து நான் வாங்கினா ஒரு நல்ல வாகனம் தான் வாங்கணும் ஆனா ஒரு வருட காலம் வாரண்டிங்கிறது மிகவும் குறைவான ஒன்று
இது அமௌண்ட் கம்மி தானே ஏன்னா முப்பத்தி எட்டு ரூவா என்னமோ முப்பத்தி ஏழு ரூவா தான் வருது அதனுடைய இதே
அப்படி கிடையாது தோழரே இதே பெட்ரோல் வாங்கணும்னா நம்ம இருபது வருஷம் கூட நம்ம வச்சு அதை நம்ம பயணிக்கலாம்
ம்
ஆ ஏன்னா என்னுடைய வண்டி வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருடமாக ஒரு வண்டி வைத்து இருக்கிறேன் ஆ இன்ன வரையும் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகல ஒரு என் கணவர் வந்து இருபது வருடத்து வண்டி வச்சிருக்கிறார்
ம்
அதுவும் இதுவரையும் பிரச்சனை ஆகலை இப்போ தற்பொழுது வந்து கொஞ்ச நாள் அத பயன்படுத்தாம நாங்க போட்டுட்டோம் அதனால சிறு சிறு பிரச்சனைகள் இப்போ அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அ அந்த வண்டி மிகவும் நன்றான வண்டி இதே நம்ம வந்து இத எலக்ட்ரிக் வாகனத்துல எதிர்பார்க்கறோம்னா கண்டிப்பா அது நடக்காது
ம்
ஆ பல பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் அதை நம்ம தூக்கி தான் போடணும் அப்படி இல்லனா அத எக்ஸ்சேஞ்ச் அது மாதிரிதான் பண்ணலாம்
ம்
அ அதே பெட்ரோல் வாகனம்ங்க போது அது நமக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கையாவும் இருக்கும் நம்ம வந்து வெளியூர் எலாம் போயிட்டு வர்றது இப்ப நம்ம நம்ம மாவட்டத்தில இருந்து அடுத்த மாவட்டத்திற்கு செல்வதற்கு இந்த பெட்ரோல் வாகனங்கள் தான் ஏதுவாக இருக்கும் வசதியாக இருக்கும்
ம்
எலக்ட்ரிக் வாகனங்களை எடுத்துட்டு போகலாம் ஆனா அது அந்த அளவுக்கு க்கு நமக்கு அந்த வேகத்தை கொடுக்காது
ம்
நம்ம பெட்ரோல் வாகனத்துல வந்து நம்ம ஒரு விரட்டிட்டு போறோம் அப்படின்னா அதே எலக்ட்ரிக் வாகனம் வந்து அந்த வேகம் குடுக்காது கண்டிப்பாக ஏன்னா என்னுடைய நண்பர் எலக்ட்ரிக் வாகனம் வைத்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து நமது மாவட்டத்திற்கு அருகில் உள்ள மாவட்டத்தில் இருந்து தினமும் வேலைக்கு இல ட்ரிக் வாகனத்தில்தான் வரு
ஆ ஆ ஆ
ஆ அவர் சொல்வது என்னவென்றால் லோக்கலில் பயணிக்கலாம் ஆ ஆனால் அடுத்த ஊருக்கு செல்வது அடுத்த மாவட்டத்திற்கு செல்வது கொஞ்சம் வந்து கடினம் தான் பயணிக்கலாம்
தொலைத்தூர பயணங்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குங்கிறீங்க
ஆமா கண்டிப்பாக
ம்
ஆ இப்போ இரவு நேரங்கள்ல வரீங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு இரவு நேரத்துல ஒன்போது பத்து பத்து மணி போல வரீங்க அந்த நேரத்துல வாகன பழுதுன்னா அதே நம்ம பெட்ரோல் வாகனம் பழுதுன்னா கண்டிப்பா நம்ம யாரையாவது அழச்சி நம்ம அத என்ன பழுதுன்னு சொல்லி பாக்கலா
ம்
அதே எலக்ட்ரிக் வாகனம்னா
ம்
நமக்கு வந்து அது எலக்ட்ரிக் வாகனம் நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் வாகனங்களோட வேற அந்த கடையெல்லா வெச்சிருக்காங்க இல்லயா
ஆமா
அவங்களதா நம்ம அளச்சுட்டு வந்து பாக்க முடியு அவங்க இப்ப மெக்கானிக்கிட்ட எல்லா கேட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தெரிவதில்ல இத எப்படி பழுது பாக்கிறது அப்படின்னு அந்த மெக்கானிக்களுக்கு தெரியமாட்டேங்கது ரெண்டாவது நீங்க எங்க வாகனத்த எடுத்தீங்களோ அங்கதா கொண்டு போய் சரியு பண்ணு ஆ ஏன்னா நமக்கு வந்து இப்ப திருவாரூர் திரு மற்ற மற்ற எந்த ஊர்களா இருந்தாலு
ம்
இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள வந்து சரி செய்வதற்கான
ஆ
சுற்று சூழல் கடைகள் இல்லை மொதல்ல ஆமா ஏன்னா இப்ப நம்ப பாத்தோம்னா ஒரு பத்து அடிக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு அதே வந்து அந்த எலக்ட்ரிக் பைக்க வந்து சரி பண்ணுவதற்கான கடைகள் வந்து இருப்பதாக எனக்கொன்றும் தெரியவில்லை சொல்லுங்கள் தோழரே
இப்ப எனக்கு இப்ப நாங்க எனக்கு தெரிஞ்சவுங்க வண்டி எடுத்து குடுத்து அவுங்க வந்து ஆ கிட்டத்தட்ட ஒரு ஐம்ப அறுவது கிலோமீட்டர் இருக் இப்ப அந்த வண்டி அவுங்க எடுத்துட்டு போன ஊருக்கு நகரத்துக்கு அறுவது கிலோமீட்டர் இருக்கு அவுங்க இப்போ வந்து இந்த சர்வீஸ்சு எல்லாமே பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோ மீட்டர்ல பக்கத்துல லோக்கல்ல தா பண்ணிறாங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்ல எலக்ட்ரி இங்கறது உங்களுக்கு பேட்டரியு கனெக்ஷன் தானே பேட்ரில இருந்து போற கனெக்ஷன் தானே அவுங்க சரி பாக்க போறாங்க அது ஒன்னு பெரிய பிரச் பிரச்சன ஒண்ணு இல்ல எங்க வேணாலு நீங்க பாத்துக்கலா இப்ப எல்லா மெக்கானிக்குமே பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆ பேட்ரிலருந்து போற கனெக்ஷன் மட்டு தானே அவுங்களுக்கு ப பாக்குறாங்க ஓரளவு இப்போ நாலே ஜ் இருக்கு இப்ப அவுங்க லோக்கல் தா அது சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க ஏதாவது ரிப்பேரு எது நல்லது கெட்டதுன்னா இங்க அவுங்க வர்றதுக்கான வாய்ப்பு இது வரைக்கு ஏற்படல ஆ இல்ல அது ஒரு பெரிய பிரச்சன இல்ல இப்ப வர வர ஏன்னா அப்ப எண்ணிக்கையும் கூடிடுச்சு உங்களுக்கு
வரலாம் இல்ல தோழரே இனி வரும் காலங்கள்ல்லாம் வரலாம் ஆனா இப் போ வந்து நம்ம இப்போ இல்லன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அ அருகில் உள்ள எடத்துல சர்வீஸ் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் எலக்ட்ரிக் வாகனங்கள்ல ஒயர்கள்லாம் கரெக்டா இருக்கா பேட் ரி கரெக்டா இருக்க அப்டின் தான் பரு பாப்பாங்க அதே ரிப்பேர்னா நம்ம ஸ் ஸ்டோர் ரூம்ல தான் நம்ம போய் பாக்கலாம் அதற்கான சர்வீஸ் சென்டர்கள் இருக்குறது கொஞ்சம் மிகவும் குறைவாக தான் இருக்கு அதுவும் வந்து இப்ப ஏதோ நம்ம ஒரு ஊர்லருந்து இன்னொரு ஊர் போயிட்டு இருப்போம் பாதில நிக்குதுன்னா கண்டிப்பாக செரமோ தான்
ம்
ம் நீங்கள் இந்த லைசன்ஸ் அதெல்லாம் எடுத்திருக்கிறீங்களா
இல்ல இல்ல இல்ல நா ஏற்கனவே எடுத்தது வந்து டூ வீலருக்கு இல்ல போர் வீலருக்கு எடுத் து அது வந்து ரினிவல் பண்ணாம வுட்டுட்டேன் அது அதோட ந வி விடுபட்டு போச்சு இப்போ மறுபடியும் எடுக்கலாமா அப்டிங்கிறது மாரி ஒரு ஐடியால இருந்தேன் அப்றோ நம்ப வெளி மூணு நாள் இரண்டு நாள அத ரெஸ்க் எடுத்து எடுத்துக்கல ஆ இப்போ வரும் காலத்துல இருக்கலாமா அப்டின்னு யோசனை இருக்கும் போது ஸ்கூல் எடு த்தா தேவயில்ல அப்டிங்கிற மாரி ஆ சொன்னாங்க அப்ப எப்ப அது தேவ இல்லன்னா அப்ப எடு க்கு தேவயில்லயே அப்டிங்கிற மாரி இப்ப யோசனைல இருக்கு ஆ அது நல்லா அது சம்பந்தமா நல்லா விசாரிச்சுட்டு சொல்லுங்களேன்
ஆ செரி தோழரே இப்போ நீங்க வந்து இவ்ளோ நாள் ஏன் எடுக்கல
அது தேவையில்ல எனக்கு அது அவசியம் படல நான் வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல வேலையா இருக்கு றதுனால நான் வருவேன் போவேன் அதனால ஒரு பதினைஞ்சு இருபது வருஷம் வருஷத்துக்கு மேல நம்ம அப்டியே அந்த லைன்ல அப்டியே போயிட்டு அது நமக்கு அவசியப்படல ஆ இப்ப வந்து கொஞ்சம் உடல்நில சரியில்ல சொன்னதனால செரி வெளிநாடு நீ போக வேண்டியதல்ல ஊருலயே அத பாத்துக்கலாம் அப்டிங்கிற போது அது தேவைப்படுது தேவைப்படும்போது அப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்ரை நம்ம வாங்கினோம்னா அப்போ அது அதுக்கு தேவையில்ல அப்ப என்னத்துக்கு அதை எடுக்கணும் அப்டிங்கற மாதிரி ஒரு யோசனையில இருக்கறேன் அது அது ஆனா அது எந்தந்த வண்டிக்கு போறு இந்த எலக்ட்ரிக் எல்லா வண்டிக்குமா அது பொருந்துமாங்கறது அது என்ன வெவரம் தெரில அதை பத்தி விவரம் உங்களுக்கு ஏதா தெரிஞ்சா நீங்கள் அது அடுத்த பதிவில் பகிர்ந்து கொள்ளலாம்
ஆ அது வந்து இப்போ நம்ம லைசன்ஸ் எடுக்கணும்னா வந்து லேனர் லைசன்ஸ்ன்னு சொல்லி சொல்ற லைசன்ஸ் வந்து முதல்ல எடுக்கணும்
ஆ
ஆ முதல்ல நம்ப ஒரு டிரைவிங் ஸ்கூல்லயோ இல்ல ஒரு நம்ம மொபைல் மூலியமா கூட எடுக்கலா இது
அதே அதே எல் எல் ஆர் அப்டி சொல்றீங்க இந்த இந்த ஆன்லைன்ல பதிவு பண்றது ம்
ஆமாம் தோழரே அதை முதலில் எடுத்துக்கிட்டு நம்ம அத போயி நம்ம ஆர் டி ஓ ஆபிஸ் க்கு போயிட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இத மாதிரி நாங்க வந்து வண்டி கத்துக்க போற அதற்கான லைசன்ஸ் வேணுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கி அந்த லைஸ் சன்ஸ் வச்சுக்கொண்டு நம்ம ரோட்ல வந்து அ கண்டிப்பா வண்டியிலா ஓட்டலா அந்த லைசன்ஸ வச்சுக்கிட்டே
ம்
நம்ம அதெல்லா போய் நம்ம ஒரு நல்லா பழகுனதுக்கு அப்புறோ ஒரு ஆறு மாசம் கழிச்சி அந்த வ லைஸ் சன்ஸ் வந்து ஆறு மாசம் வரையு வேலிடிட்டி இருக்கு அதுக்கு அப்பறோ நம்ம ஆறு மாசத்துக்கு அப்புறோ ஆர் டி ஓ ஆபீஸ்ல போயிட்டு நம்ம அந்த எட்டு போடுதல் அப்டின்னு சொல்லுவாங்க அத எட் டு போட்டு காமிச்சிட்டு அந்த லைசன்ஸ நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் தோழரே நீங்க முடிந்தால் அதை வாங்கி் கொண்டு
ஆ இதுதான் நடைமுறையில உள்ளது
ஆமா ஆமா
ம் சேரி சேரி சேரி நன்றி நன்றி வணக்கம்